ஹலோ
ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்ளா எப்டி இருக்கீங்க பசங்க வந்தாச்சா ஸ்கூல்லருந்து
ஏதோ இருக்கேங்க நீங்க வேற ஏங்க கேக்குறீங்க
இதுவா இருக்கீங்க என்னாச்சு
எங்க ஒரே ரொட்டின் வேல வேல வேல ஒரே டயர்டா இருக்கு க்கு ஏ என்னதா டெய்லி சமச்சு குடுத்தாலு எதாது ஒரு கொற சொல்றாங்க
ஏ திரும்ப கொண்வட்டாங்களா சாப்டாம
ஆமா எல்லாத்தயு கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதா கே ட்ட காலைல எந்திச்சு நம்ம எவ்ளோ கஷ்டப பட்டு சமச்சு அவுங்ளுக்காக பிரிப்பர் பன்னி தூக்கத்த மெ மெய்னா தூக்கத்த விட்டு எல்லா பண்ணி குடுத்தா
அத சொல்லுங்க கால்ல எவ்ளோ தூக்கோ வருது
சாப்டாம கொண்டு வரு போதுதா நம்மள்க் வந்து செம்ம கடுப்பாவுதுங்க இந்த பசங்களுக்கு என்னதா செஞ்சு குடுத்தாலூ ஏதாவது ஒரு கொற சொல்லி கொண்டு வந்து வச்சிட்றாங்க அதா நா சொல்ட்டே இப்ப ரெண்டு பேரூ ஒக்காந்து சாப்டு ங்க அப்டின் சொல்ட்டு சாப்ட வச்சிர்க்கே
ஐயயோ அப்டியா எப்டி டிஃபன் சாப்பாடா இல்ல ப்ரெஷ் சாப்பாடா என்ன சாப்பாடு குடுத் த்ருக்கீங்க
இல்ல வீட்ல ச காலயில செஞ்சு குடுத்த அனுப்ச்ச சாப்டு அது கெட்டு போகாது ஹாட்பாக்ஸ் மாரி போட்டு குடுத்துர்க்கே அதா சாப்டல இப்ப வந்து அத சாப் ட்டு முடிச்சுட்டு தா நீங்க எந்திரிக்கணு சொல்லி ஒக்கார வச்சிருக்கே ஏ கேக்குறீங்க அ நா ரொம்ப ஸ்ட்ரிட்டா தா தொ சாப்பாடு விஷயத்லலா நா செல்லமே குடுக்க மாட்டே
ஓ சூப்பருங்க இங்க அப்டி இல்ல சாப்ட்லனா அது டஸ்ட்பின் தா போகு
அ நம்ம சாப்ட்றதுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிக்கிறாங்க இது பண்றாங்க அதுக்கா எனக்கு இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்றது புடிக்கவே புடிக்காது கெட்டு போயிருந்துச்சுன்னா நா டஸ்பினுக்கு தா போட்ரு ப்பே அது வந்து கெட்டு போகாதா ந பாத்துதா இப்ப குடுத்தே சொல்ட்ட பனிஷ்மென்ட் மாரி இப்ப ஒக்காந்து எனக்கு சாப்ட்டு முடிக்கனு சாப்ட்டு முடிச்சுட்டுதா அடுத்த இது ஆம்மா அதனால கொஞ்சோ சாரி டென்ஷனா இருந்ததுனால ஒங்ககிட்ட வந்து கொஞ்சோ இதா பேசிட்டேங்க
அப்பில்லா இல்ல நா கண்டுபுடிச்சிட்டே நீங்க டென்சனா இருக்கீங்கனு அதா என்னாச்சின்னு கேட்டே
ஆ செரி செரி பரவால்ல அப்பறோ எதோ உங்க வீட்ல எதோ மிஷின் ரிப்பேரு வாஸ் ஷிங் மிஷின் என்னமோ சொன்னீங்ளே ஆள் வந்
ஆமாங்க மிஷின் ரிப் ரிப்பேரா போயிடுச்சி இப்பதா வந்துட்டு போயிருக்காங்க ரெண்ட் நாளா கூப்ட்டு இன்னிக்குதாங்க வராங்க எங்க கூப்ட்டோனே வராங்க நமக்கு அது முக்கியமான ஒரு வீட்டு பொருளு டெய்லி யூஸ் பண்றது இப்டி லேட்டா வராங்க என்ன பண்றது
ஓ செரி
அது ரிப்பேரு எதோ போர்டு ரிப்பேர்ன்னு கொண்டு போயிர்க்காங்க
எது அந்த மெயின் போர்டே அந்த டச்சு
ஆ ஆமா வர்க் ஆமா ஆமா அது வேல செய் செய்யலயா அதனால கொண்டு போயிர்க்காங்க
ஓ செரி செரி செரி அதுன்னா இப்ப ரெண்டுன்னு ரெண்டு மூண் நாள் ஆகுமே
அதா நாளைக் கொண்டு வாங்கன்னு சொல்லிருக்கே என்ன செய்றாங்கன்னு தெரில அது இல்லன்னா தொவைக்கிறது கஷ்டந்தா
இல்ல அது போர்டு வந்து உங்களுக்கு சின்ன ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அவுங்க உடனே ச சேலரிங் அது இது பண்ணிடுவாங்க சப்போஸ் அந்த மதர் போர்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே போயிடுச்சுன்னா ரெடி பண்றது கொஞ்சோ கஷ்டந்தா மிஷின் வாங்கி எத்தன வருஷ ஆச்சு
அது ரொம்ப வருஷ ஆச்சுங்களே இருக்கு ரொம்ப வர்ஷோ இருக்கு
ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஆறு ஏழு வருஷோ ஒரு பத்து வருஷோ அப்டி சொல்லுங்க
ஓ அப்டி சொல்லாமா எட்டு வருஷ ஆச்சுங்க
ஓ எயிட் இயர்ஸ் ஆச்சா அப்ப வந்து கொஞ்ச கஷ்டந்தா இல்ல ஏன்னா நான் ரீசென்டா வந்து என்னோட மிஷினு ரிப்பேர் பண்ணே அதனால உங்களுக்கு நா சொன்னே ஏன்னா அந்த மதர் போர்டு வந்து இப்ப இருக்கிற மாடல்ஸ் ஸ்லா வந்து புது புது மாடல் வந்துருச்சுங்களா மிஷின்னு அதுனால இப்ப ந ம்ம மிஷின்க்கு வந்து கொஞ்சோ போர்டு கிடைக்கிறது கஷ்டந்தா
அப்படியா வா ரிப்பேர் பண்ணி தாரேன்னு கொண்டு போயிருக்காரு பாக்கலா எப்டி வருதுன்னு தெரியலங்க
அது பண்ணிடுவாங்கப்பா என்னன்னா கொஞ்ச டிலே ஆகு உடனே வந்து அந்த பார்ட்ஸ் கிடை க்காது உங்களுக்கு போர்டுல சின்ன பிரச்சனை சேலரிங் ப்ராப்ளம் அப்படின்னா சரி பண்ணிருவாங்க இப்ப ஃபுல் போர்டே உங்களுக்கு போயிருச்சுன்னா நம்ம ம ஒவ்வொரு மாடலு க் ஒவ்வொரு போர்டு வரு அந்த மதர் போர்டு இருக்கு இல்லைங்களா மிஷின்க்கு அந்த போர்டு வந்து சேஞ்சஸ் ஆகு வேரியேஷன் ஆகு அதுனால என்ன ஆகுன்னா நம்மளுக்கு கொஞ்சோ கிடைக்கிறது கஷ்டோ ஏனா இப்ப உள்ள மாடல் இப்ப உள்ள மாடல் இப்ப ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அப்டின்னா நம்ளுக்கு கெடைச்சிரு ஒடனே கொண்டாந்து அவுங்க அ செர்வீஸ் பண்ணி மாட்டி விட்டுருவாங்க இப்ப ஒரு ஏனா இப்ப எனக்கு லாஸ்ட் டைம் அப்டி தா ஆயிருச்சு போர்டு போயிருச்சு கரண்ட்டு இந்த வோல்டேஜ் ப்ராப்ளம்னால என்ன ஆச்சுன்னா மிஷின் ஆன் பண்ணா பாத்தா ஒரு மாரி எரியிற ஸ்மெல் வந்துருச்சு
அச்சச்சோ நெருப்பு வந்துடுச்சா
இ இல்ல அந்த மாரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு நா ஒடனே ஆஃப் பண்ணிட்டே ஆ என்னடா திடீர்னு ஸ்மெல் வருதே ஒய்ரு எரிஞ்ச மா திரி அப்டினு சொல்லிட்டு பாத்தா அதுக்கப்றோ மிஷின்லருந்துதா வந்துச்சா அதோட நா ஆஃப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்றோ ஆன் பண்ண மிஷின் ரன்னே ஆகல அதோட செர்வீஸ் சென்டர் க்கு கால் பண்ணி ஏ கேக்குறீங்க ஒரு வாரோ ரெண்டு வாரோ வரவே இல்ல கேட்டா நா கைல தா வாஷ் பண்ணே ஏனா
ஆமா அதுதாங்க கஷ்டமே இருக்கதெல்லா கைலல்லா முடியாதுல
ஆம்மா அதனாலதா இப்ப நா உங்ககிட்ட கேட்டே எத்தன வருஷ ஆச்சி அப்டின்னு சொல்லிட்டு என்னா அதா அதா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சுல்ல நம்ம
ஆமாங்க நல்லா எல்லாமே கரெக்டா சொல்றீங்ளே நீங்க
என்னோட மிஷினு அதே ஃபால்ட் தா அ சேம் இதே மாரி அது வந்து இந்த கரண்ட்னால தா இல்ல இல்ல அவ்ளோ சீக்கிரம் போகாது நம்ம இந்த கரண்ட் இப்ப ப்ரச்சனனால திடீர் திடீர்னு என்னா ஆகுனா ஓல் டேஜ் வந்து ஹைய்யா வருது லோவா வருது அந்த ப்ரச்சன இப்ப எடைல கொஞ்சோ இருந்துச்சு அதுல வந்துதா இந்த மாரி ஆயிடுச்சு ஆ ஆ இல்ல இல்ல அவரே அப்படிதா சொன்னாரு அந்த சேர்வீஸ் மேனே வந்து ஆ எதுநாளட் கே நா வந்து வந்து சர்வீஸ் பண்ணாங்கனா பண்ணிட்டு போங்க அப்டின்னு சொல்லி அனுப்பி வுட்ர முடியாது இல்லயா இது எதனால ஆச்சு என்ன எது நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டாதா நெக்ஸ்ட் டைம் நமக் கொஞ்சோ உசாரா இருக்கலா அப்டின்னு கேட்டது
நா இன்னு கேக்கல சேரி வரம் போது கேட்டுக்கலா அப்டின்னு வுட்டுட்டே
அதுதா அதுதா ஏனா இப்ப நம்ம கரண்ட் எப்ப லோவாது ஹை ஆகுதுன் நம்ளுக் தெரியாது இல்லயா இப்ப நம்ம ஓடிட்டே இருக்கு மிஷினு நம்ம நா ஆன் பண்ணி விட்டுட்டே ஏனா இப்ப புல்லி ஆட்டோமேட்டிக்னும் போது நம்ம ஆன் பண்ணிவிட்டுட்டு நாம வந்துருவோ அது ஃபுல்லா முடுஞ்சு அந்த பீப் சவுண்ட் கேக்கற வரைக்கு நம்ம உக்காந்துருக்கோ
ஆமா அதுதா நேத்து போட் ட்டு வெளிய போயிட்டே அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சா லோ நீங்க சொன்ன மாரி லோ ஓல்டேஜ் ஆச்சா அது தெரியல
அதா அதா அதா அது கரண்ட் வந்து ஃபால்டனாலதா அந்த போர்டு போயிரு மத்த ஃபால்டுனா வந்து அது ட்ரம்மு ப்ரச்சனை அந்த மாரி இதுன்னா நம்ம பண்லா இந்த போர்டுன்னு போது நா கரண்ட் நால மட்டுந்தா அது ஆகு ஏனா ஆமா அதனால இப்ப உங்ளுக்கு எப்டியு ஆ ஒரு டூ டேஸ் ஆகும் ரெடி பண்றதுக்கு
நாளைக்கு தரேண்டாரு எப்டின்னு தெரியல சேரி பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம்
ஆமா இல்லன்னா பாவோ சின்ன பசங்கள வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ரொம்ப கஷ் டம் வாஷ் பண்ணவு முடியாது
ங்குல என்ன செய்யறது அவங்க பசங்க துணிதா ஜாஸ்தி வருது நம்மள விட
ஆ பசங்க காலையில ஒரு ட்ரெஸ்ஸு கல்ட்டி போடுவாங்க அதுக்கப்புறோ யூனிஃபார்ம் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு போவாங்க திரும்ப வந்து யூனிபாம் கலட்டி போட்டு ஈவினிங் ஒரு ட்ரெஸ் போவாங்க குளிச்சிட்டு அதுக்கப்புறோ நைட் அத வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்க இருக்குன்னு சொல்லிட்டு அத கலட்டி போட்டுட்டு நைட் வியர் போடுவாங்க பசங்கனாலே பிரச்சனதானே
ஆமா அதா துணி நெறையா சேந்துருது
ஆ உங்களுக்கு வாஷ் பண்றதும் ரொம்ப கஷ்டம் நீங்க மிஷினே யூஸ் பண்ணிருபீங்க
ஆமா
பாருங்க நானு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் என்ன பண்ணுவே நம்மளால அந்த துணி துவைக் கிற வேல மட்டும் மத்த வேல கூட ஏதாவது நம்ம
ஆமா பண்ணிரலா இந்த வேல கொஞ்சோ கஷ்டமான வேல தா
இங்க துணி துவைக்கிற வேல மட்டும் வந்துச்சுன்னா நா சொல்லிருவே மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அவங்கவுங்க துணிய அவங்கவுங்க வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க என்னால வந்து துணி துவைக்கலா முடியாது அப்டின்ட்டு நா சொல்லி
பரவாலயோ நீங்க ஸ்டிக்டா இருக்கீங்க பசங்க கேக்குறாங்க இங்க அப்டி இல்ல நான் ஏதாதுச்சிக்டா இல்ல பசங்க கேட்க மாட்டதுக
ஆ அது வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்டிய வச்சு ஏன்னா அடுத்த நாளைக்கு பசங்க வந்து அய்யயோ அம்மா சொல்லிட்டு திட்டுவாங்க செய்யலனா அப்றோ அந்த அலுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு போட்டுட்டு போங்கன்னு சொல்லிடுவே உங்களால துவைக்க முடியலையா அப்ப அழுக்கு டிரஸ்ஸே போட்டுட்டு போங்க ட்டு அ பி டி மிஸ் கிட்ட போயிட்டு அடி வாங்குங்க அப்டி ஏன்னா டெய்லி செக் பண்ணுவாங்க பண்ணிருக்காங்களா எல்லாமே ரெடி பண்ணுவாங்கல்ல போயிட்டு ஒரு நாள் அடி வாங்குனா தா அதுக்கு அப்புறோ ரெண்டு நாளு அப்ப என்ன பண்ணு மறுநாளாவது செஞ்சிருவாங்க
ஆமா செய்வாங்க தா வேற வேற துணி வேற இல்லன்னா என்ன பண்ணுவாங்க
ஆமா ஏன்னா பசங்களோட பேண்ட்டு ஷர்ட்டு இதல்லா நம்ம தொவை க்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிடு கைவலி வந்துரோ அப்றோ மத்த வேல நம்ம செய்ய முடியாம போயிடு இல்லையா
ஆமாங்க நீங்க சமை க்கிற வேல முடிச்சவொன்னே இந்த வேலைக்கு போனா இன்னைக்கு இப்டி ஆயிடுச்சு என்ன பண்றது
சேரி சேரி கவலப்படாதீங்க சர்வீஸ் ப உங்களுக்கு சின்ன ஃபால் ட்டா இருக்கனோ சொல்லிட்டு நம்ம பா பாத்துக்லா சின்ன ஃபால்ட்டா இருக்கனோ அப்டின்னு அ நீங்களு வந்து உங்க பசங்க கிட்ட துணில்லா தோய்க்க சொல்லிறாதீங்க பாவோ அப்றோ வந்து அப்றோ சொல்லுவாங்க அவுங்க சொல்லி குடுத்தாங்ளா உங்களுக்கு அப்டின் சொல்லிட்டு கேக்க போறாங்க
சேரிங்க பாருங்க இன்னொரு நாள் பண்றேங்க
சேரி ஓகே ஓகேப்பா ஓகே பாய் டேக் கேர் ஓகே பாய்